தோழி
ஆஹ் சொல்லுமா
இப்போ வந்து ம் அ நறையா பெற்றோர்கள் வந்து அதாவது திருமணமான அஹ் பெற்றோர்கள் அதாவது உங்க பையனுக்கு திருமண ஆனதுக்குப்றோ அவுங்க பெற்றோர்கள் சொல்ற அஹ் குற்றச்சாட்டு என்ன அப்டின்னாக்கா திருமணத்துக்கப் அப்பறோ வந்து என்னோட பையன் வந்து மாறிட்டா இதுக்கு முன்னாடி நல்லாதா இருந்தான் அதுக்கப்ப திருமணத்துக்கப்றந்தா என் பையன் மாறிட்டான் அப்டிங்கிறத பத்தி வந்து நறைய பெற் றோர்கள் வந்து இப்ப வந்து சொல்லிட்ருக்காங்கில்லையா அத பத்தி உங்களோட கருத்து என்ன தோழி
எவ்ளவு
அ அவுங் அ
ம்
சொல்ல
சொல்ல ஹலோ தோழி நீங்க பேசுறது சரியா எனக்கு கேக்கல தோழி
தோழி கேக்குதுளா
இல்ல எனக்கு சுத் ஆ இப்பதா கேக்குது சொல்லுங்க
அ அதாவது தன்னுடைய மகன் வந்து ஒ தன் மனைவிக்கி முக்கியத்துவம் குடுக்கும் பொழுது அ த தன் மகன் வந்து மாறிட்டா அப்டின்னு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க
ஆமா
அதுவே அவங்களுடைய கணவர் அவங்க அம்மாவ விட்டுட்டு அவங்க மனைவிய கூட வரும் பொழுதோ இல்ல அவங்க மனைவிதான் பெரிய பெரிய அளவு என்ற மதிப்பு கொடுக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்ட வைக்க மாட்டேங்கிறாங்க
கண்டிப்பா
ஆ அது இது வந்து அது எது வந்து சரியான முறையா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்க பைய முக்கியோ அப்டிங்கிற மாரிதான அவங்களுடைய மாமியாருக்கு அவங்க பைய முக்கியமா இருந்துருப்பாங்க ஆம் விஷியத்த யோசிச்சாவே வந்து ஆ ஒரு பெரிய அளவுல பிரச்சன வராது ஆனா இந்த மா இத யோசிக்கக்கூடிய நெலமைல யாருமே இல்ல அப்டிங்கிறதுதா ஒரு உண்மையான செயல்பாடு ஏனா இங்க அ அந்த அத யோசிச்சிட்டாங்க இதுதா வி ஷயோ அப்டின்னு யோசிச்சிட்டாங்க எந்த வீ்ட்லயுமே மாமியார் மருமகள் அப்டின்ற சண்ட வராது அ குடும்பம் வந்து வ ஒடஞ்கசிபோகாது ஆனா வந்து எல்லாரு எல்லாருக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னா திருமணம் ஆய்டு கா எ பைய வந்து பொண்டாட்டி பேச்ச கேக்குறான் சொல்லி மாறிட்டா அப்டின் சொல்றாங்க ஆ அது எப்படி வந்து மாறுவாங்க அப்ப எதுக்காக வந்து அவங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க தன்னோட பேர மனைவியோட குழந்தையோட நம்ம பைய நல்லா இருக்கணு அப்படி இருந்தா கல்யாணம் க் என்ன பண்ணணு யாரு கல்யாணம் பண்ணிக்குடு குடுக்காம அவங்கங்க பிள்ளைங்கள அவங்கங்க வீட்லே வச்சிருந்துருக்கணு அப்ப வச்சிருந்தாங்கன்னா அவங்க புள்ள அவங்க பு புள்ள அவங்க போட்ட கோட்ட புள்ள தாண்டாம கடைசி வரைக்கு அவங்க கூடையே இருப்பாங்க இல்லையா
ஆமா இப்ப வந்து சொல்றத பாத்தா அவங்களோட போ மருமக வந்து தன்னோட பொண்ண வந்து தாங்கும் போதும் அவங்க மருமவ வந்து தன பொண்ண வந்து தனியா அழச்சிட்டு வந்து குடும்பம் பண்ணும் போதோ அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய நல்ல விஷயமா தெரியு எ மருமவ வந்து எ பொண்ண நல்லா வச்சுக்கிறா நல்லா பார்த் த்துக்கிறா நல்ல துணிமணி எடுத்துக் குடுக்குறா நக எடுத் தத்து குடுக்குறா அப்டின் சொல்ட்டு அவங்க வந்து மத்தவங்கள்ட வந்து அவங்களோட மருமன பத்தி பெருமையா பேசுவாங்க அதே தன்னோட பைய வந்து த தன்னோட மருமவளுக்கு வந்து சாதாரண ஒரு செப்பலு ஒன்னு புதுசா வாங்கி குடுத்துட்டா கூட அது வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியாது அந்த செப்பல பாத்துட் டாங்க அப்டின்னாக்க அன்னைக்கு வீட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சன அப்டிங்குறது கண்டிப்பா நடக்கு செருப்புலயே தா காசு போது சம்பாதிக்கிற காசு எல்லா செருப்புலே தா போகுதா அப்படிங்கிற ஒரு வார்த்த வரு ஒரு புது நைட்டி வந்து நம்மளால எடுத்து வந்து அந்த அங்க வந்து போட முடியாது அ இத எப்ப எடுத்த காசு செல்லா நைட்டிலேயே போதா அப்படிங்கிற ஒரு வார்த்த வரு ஏ இந்த பாதியான பாகுபாடு அவங்களோட மருமவனு வந்து அ ஒரு ஒரு போ தாயோட பிள்ளை தா இல்லையா அவுங்க பண்றது மட்டு சரி அப்படிங்கறப்ப தன்னோட பிள்ளை பண்றத மட்டு வந்து சில மாமியார்களால ஏத்துக்கவே முடியல அப்ப வந்து பொண்டாட்டிதாசனாயிட்டா அவ பொண்டாட்டி பேச்சை கேக்குறா அவ பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு எனக்கு செய்ய மாற்றா அப்பிடின்னு பல குற்றச்சாட்டுக்கள வந்து அந்த த மாமியார்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்கல்ல
ஆமா கண்டிப்பா அப்ப என்ன நீ சொல்ற மாரி பாத்தா தமிழ்நாட் எ மகளோட ஆ இந்த மகளோட வந்து மருமகள் நின்னு பேசுனா அது தப்பு இல்ல அதாவது ஒரே வீட்ல உக்காந்து பேசும்பொழுது தன்னுடைய மகனோட வந்தெ து ம மருமகன ஒக்காந்து பேசுனா அது தப்பு கெடயாது அதுவே தன்னுடைய மருமகளோட தன்னுடைய மகன் பேசுனா அது தப்பு இது என்ன லா து இது என்ன வந்து நடைமுறை அப்டின்றது தெரியில என்னா அப்டிதா இருக்கு இப்பொ காலகட்டங்கள் பத்திங்கினா அப்டிதா இருக்கு அதனால ஒவ்வொரு வீட்லயும் அ மா மாமியார் மக மருமகளுக்கு சண்டை அப்டீன் வருது ஆ தன்னுடை மகள் வந்து மட்டும் தனிக்குடுத்துனம் போயி ங்க அ மாம்னா அப்றொ அமா அதாது அவருங்க மாம்னார் மாமியாரே இல்ல அ ம தங்கை தங்க அக்கா அப்டின்ற அவங்ள விட்டுட்டு வந்து குடுத்தற தனி குடுத்துன போறாங்க அழச்சிட்டு வந்துட்டாங்க அப்டீனா அது வந்து ஒரு நல்ல செயல்பாடு அப்டீன் சொல்றாங்க இதுவே அ மகன் வந்து ஒரு தனிகுடுத்தனம் போய்ட்டாங்க அ மாம்னாரு மாமியாரு ட்டுட்டு அதாது தன் பெத்தவங்கள விட்டுட்டு தனி குடுத்தனு போயிட்டாங்க அப்டீனா அது ஒரு ரொம்ப தவறான செயல் பாடு ஏ புள்ள வந்து எனக்கு செய்யல அ ஏ முன்னாடில நல்லா செஞ்சா நல்லா பண்ணுனா இப்ப வந்து செய்யல வந்தவங்க வந்து மாத்தி ட்டாங்க எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கங்கிறாங்க இது என்ன ஒரு நடைமுறைன்னே தெரில
ஆமா எ பிள்ளைய பிரிச்சுட்டாங்க என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அந்த மாரியான கதையலா சொன்னாங் ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு சாதர்னமா ஒரு காமடியா வந்து சொல்லிருப்பாங்க அத வந்து காம டியா நம்ம பாத்தாலுமே வந்து அதுல சிந்திக்கக் கூடிய விஷயங்கள் வந்து நெறையவே இருக்கு அதாவது வந்து ஒரு மாமியார வந்து ஒரு மருமவ வந்து கேட்டுருப்பாங்க ஆ ஓம் புருஷனும் ஓ பேச்ச தா கேக்கணு எ புருஷனும் ஓ பேச்ச தா கேக்கணுனா நடுவுல வந்த நாங்க என்ன தண்ணி கேன் போட வந்திருக்கோமா அப்டிங்கிற மாரி ஒரு காமெடியா கேட்ருப்பாங்க காம் அத வந்து பாக்குறப்ப கேக்குறப்ப நமக்கு காமடியா இந்தாலு அதுதா உண்ம இல்லயா அவுங்களோட புருஷ வந்து அவங்க பொண்டாட்டி போற கோட்ட தாண்ட குடாது அவுங்க கிழிக்கிற கோட்ட தாண்ட குடாது அவுங்க சொல்ற பேச்சுக்கு மறுவார்த்த பேச குடாது அதுவே வந்து தன்னோட பைய வந்து தன்னோட பொண்டாட்டியோட ம் அ பேச்ச வந்து எதுலியோ ஒரு விஷயத்துல கேட்டுட்டாங்க அப்டின்னாக்கா அது பெரிய ஒரு குற்றமா அந்த வீட்ல வந்து மாறி ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையா மாறிடு இல்லயா
ஆமா கண்டிப்பா அதுதா எ தன்னுடைய மகன் வந்து தன்னுடைய கணவர் வந்து அவுங்க பேச்ச கேக்கல தூங்குறது போறது வரது அவுங்க பேச்ச கேட்கலா அது தவறு கெடயாது அதுவே தன்னுடைய மகன் வந்து அவரோட மனைவி பேச்ச வந்து ஒ அத் பெரிய விஷ்யத்துக்கெல்லா வேண்டா ஒர் சின்ன விஷ்யத்துக்கு ஒர் சின்ன விஷ்யத்துக்கு ஆமா அப்டி சொல்லிடாங்கன்னா போச்சி அவ்ளோதா
அவ்ளோதா
ஆ அதாவ்து அவ சொல்லி குடுத்துட்டா ஆ நல்லா பொன்டாட்டிதாஸ்னா மாறிட்டா சொல்லி குடுத்துட்டா அப்டிங்கறாங்க இதெல்லா வந்து எந்த ஒரு முறையில வந்து அ நல்ல செயல்பாடு அப்டின்றது தெரியல
ஆமா தோழி இது மாதிரி நீ ம் சொல்லு
இது மாதிரி வந்து ஒரு செயல்பாட வந்து நிச்சயமா வந்து
அ ஒவ்வொரு இனிமேல் வர இருமேல் வந்த பெற்றோர்களால கண்டிப் ப்பா அந் செயல்பாடுகள்ளா மாத்திக்க முடியாது கண்டிப்பாக ஆனா வரக்கூடிய பெற்றோர்க அப்டி அத மாத்திக்கலா அ வந்து
இவுரு நம்ம பைய அப்டின்னா அவங்களு வந்து இந்த மாமியார் நாத்தனார் அப்டின்ற ஒரு அவரோ ஒரு எ ஒரு அந்த கோட்ட தாண்டிதா வந்திருப்பாங்க அதுனால அவர்களுக்கு வரக்கூடிய ஆண் பிள்ளைகளா இருக்கட்டு அ இப்படிதா உன்னோட உனக்கு உன் வீட்டு மனைவிக்கு நீ எது செய்வியோ நீ செய்யு நா எது கேக்க மாட்டே நீ கல்யாணோ பண்ணிட்டு தனியா போறேன்னு நினைக் தனியா போய்கோ அப்டின்னு சொல்லி அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்க வாழ விடணு அ அது அது பேருக்கு நீ தனியா போறியா தனியா போ ஆனா இங்க பாத்தியா இல்லையா செய்யக் கூடி செய்யக்கூடிய அத்தனை விஷயமு என்ன இல்லாம நீ வந்து எதுவு செய்யக் கூடாது என் குடும்பத்தினரு இல்லாம எந்து செய்யக் கூடாதுன்னு வந்து கேக்க கூடாது அதுக்கு வந்து நீ தனியாவே போக வேண்டா நீ காலத்துக்கு நீ அங்கயே இருந்துரு நீ தனியா போற அங்கேயே இருந்துரு சொல்லிரலா அத உட்டுட்டு நீ போரியா தனியா போ நம்ம என்ன பண்ண போறோ வந்து தனியா வந்து சோறக்கி தின்னுட்டு அ குடும்பம் பண்றதுக்கு நம்ம தனியாகூட எப்ப எல்லா விஷயத்திலயுமே நம்ம தனியா இருக்கணு அப்டின்னா தனி குடுத்தணுமா இருந்து நம்ம நல்லது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கணு அத விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதுவே பாருங்க
ம்
இப்போ பொண்ணு வந்து மருமகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராள அவங்க வீட்ல வந்து தங்குறாங்க மருமகங்க வந்து பொண்ணு வீட்ல தங்கறாங்கன்னா அது வந்து ந்து சிறந்த செயல்பாடு இதெல்லாமே இருக்கு தோழி ஐய அ அது வந்து சிறந்த செயல்பாடு பொண்ணு வந்து எத்தனநாள் வேணா மருமகன கூட்டு வந்து தங்கிருக்கலா அதுவே மகன் வந்து ஆ ஒரு நாள் அதாவ்து ஒரு நாள் பொழுது கூட போய் மாமியார் மாம்னார பாத்துட்டு வரக்கூடாது அது வந்து மிக பெரிய குற்று கொள குற்றமா போய்டுது அந்த எடத்துல
ஆம்மா இப்ப வந்து ந அவுங்க பைய்ன அழச்சிட்டு இப்ப நம்ம ஊருக்கு களம்புறோ அப்டின்னாக்கா டக்குன்னு வந்து ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க போயி விட்டுட்டு நீ வந்துடு செரியா அவுங்க ரெண்டு மூணு நாளைக்கு தங்கிட்டு வரட்டு நீ வந்துடு அப்பன்னு ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க அந்த வார்த்தைய கேக்கும் போது து அப்ப நம்ம அழைச்சிட்டு போற என்னமோ பாதிலயே மனச மாத்திடுவோ நீனு ஒரு நாள் இங்க தங்கியிரு நாளைக்கு போலா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல நினைச்சிருப்போ ஆரம்பத்துல கிளம்பும் போது அ நீங்க வந்து என்ன உட்டுட்டு மட்டும் வந்துடுங்க அப்படிங்கற ஒரு அவனு சொல்லிதா நம் ம அழைச்சிட்டு போயிருப்போ ஊருக்கு ஆனா அவுங்க வந்து மாமியார் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வார்த்தைய நீ விட்டுட்டு வந்துடு அவுங்க இருந்துட்டு வரட்டு அப்புன்னு சொல்லும் போது நீங்க இருங்க இன்னு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போங்க அப் புனு சொல்ற மாறி நம்ம மனச நம்ம மாத்திக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந் த அவுங்க வந்து பேசிடுவாங்க இல்லையா
அப்படியெல்லா இல்ல தோழி ஏன் தோழி நீங்க வேற அந்த மாரில்லா சொல்லிட்டு வந்து எவ்ளோ பிரச்சன அப்டி நீ குடுத் ஏ அப்படின்னு சொல்றது கூட இவ்ளோ பெரிய விஷயம் போய் இருந்துரு நீ ஏன் போற அங்க நீ ஆட்டோ புடிச்சு ஏத்தி விடு ஒரு கார புடிச் சி ஏத்தி விடு போய் பாக்கறா வருவாங்க நீங்க எதுக்கு போற அங்க இங்க இருந்து அவ்ளோ தூரத்துக்கு நீ ஏன் போற அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதெல்லா கேக்கும் போது தோழி அ அவ்ளோ தூர மன உளைச்சலுக்கு கொண்டுபோய் விடுங்க அந்த வார்த்தைகள்லா அதுலலா அங்க அத அது போன்றவர்களும் இருக்கத்தான் செய்றாங்க இன்னமுமே அந்த மாரி உள்ள ஆட்களுமே இருக்கதா செய்றாங்க ஆனா அதுக்கு வந்துட்டு இது மாறி அதாவது இதுவே அவுங்க பொண்ணு வீட்லையோ அ அது பொண்ணு வீட்லலா போயி இப்ப மாத கணக்குலலா போய் தங்கியிருப்பாங்க தோழி பொண்ணு வீட்ல மாதக் கணக்கு வருடங்கள் அப்படின்ற அளவுக்கெல்லா போயி தங்கியிருப்பாங்க ஆனா அதெல்லா வந்து அவுங்களுக்கு ஒரு வந்து ஒ ஒரு குற்ற செயலாவே தெரிய மாட்டேங்குது இதுவே தன் மா மா மா என்னது பையனுடைய வீட்ல இருந்து மாமியாரும் மாமனாரோ இல்லது அவர்கள வீட்ல இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு பெரிய குற்ற செயலா இருக்கு என்னன்னா ஓ குடும்ப அங்கேயே நீ போய் சேந்துட்டியா அப்படி எல்லாம் சொல்லி பேசக்கூடிய நிலைமைக்கல்லாமே இருக்குறாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அப்படிதா மாறி போய் கெடக்கு என்னன்னா அ என்னாதா அவங்களு இப்ப அவங்களும் அவங்களும் பெண் பென் பெண்ணா இருந்து பெண்ணாதா வளர் வீட்ல இருந்து வளர்ந்து வந்தாங்க இப்ப வீட்டுக்கு வரது ஒரு பெண் பிள்ளை தா வருது அவுங்க அவுங்களும் அவுங்க மாமியார்ட்ட எல்லாம் பாத்துருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகள் வெச்சுதா வந்திருப்பாங்க சோ தன்னுக்கு வரக்கூடிய மருமகளுக் கு அந்த மாதிரி எதுவு பிரச்சனை இல்லாம கொஞ்ச நல்ல விதமா பாத்துப்போம் நம்ம எதோ சொல்லாம்லா அவர் வாழ்க்கைய அவர் வாழட்டும் நம்ம வந்து அவ அதாவது ஒரு வீட்ல வந்து அவுங்கள நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்காம நீங்க அப்படியே தனியா இருங்க அப்படின்னு சொல்றது கிடையாது எல்லா விஷயத்திலயும் நல்லது கெட்டது எல்லாத்துலையும் நீங்க முடிவு எடுங்க ஆனா எங்களையும் வாழ விடுங்க அப்படின்னு தா நம்ம சொல்றோ ஆனா அது அதுக்கு அந்த ஒரு செயல்பாட வந்து யாருமே நடத்துறது இல்ல அப்படிங்கறது வந்து ரொம்ப வருத்ததற்குரிய ஒரு செயல்வி தா நா நினைக்கிறே தோழி மீண்டும் அடுத்த அழைப்புல பேசலாம் தோழி நன்றி தோழி
ம் பேசலாம் தோழி நன்றி தோழி